ஹலோ ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ரொம்ப கொஞ்சோ உங்க பின்னாடி சவுண்ட் வர மாதிரி இருக்கு ஆ ஆ
இருங்க பேன் ஆஃப் பண்ணிட்டு வரே
செரி செரி செரிங்க இப்ப ஓகே எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஆமா ஆமா ஆமா ம் எல்லா நல்லா இரு க்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்க பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
கெளம்பிட்டாங்கப்பா
ம் என் பையனும் ஸ்கூலுக்கு இன்னைக்கு ரொம்ப போராடி அனுப் அமுச்சு விட்டேன்
நானும் நானுமே வந்து என் சின்ன பையன் ஒரே அழுக
ஓ எட் எட்டே கால்ல இருந்து எழுப்பி எழுந்திருக்கவே இல்லை
ம்
டா எழுந்திருடா எழுந்திரடான்ட்டு எட்டே முக்கா எட்டு ஐம்பதும் ஆயிடுச்சு எழுந்திரக்கல நீ எழுந்திருக்கலனா மூஞ்சில தண்ணி ஊத்திடுவேன்னு சொல்லி சும்மா கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு போய் தெளிச்ச அழுதா திளிம்பி இது திளிம்பி எழுதுட்டு பெட்ல இருந்து இழுத்துட்டு வந்து விட்டா திளிமியும் வயிறு வற ஒரு மாரி இதுவாயிடுது கொஞ்சம் உருட்டு ட்டு தனம் வர பண்றாங்க இல்லையா குழந்தை நம்ம புடிச்சு இழுக்கும்போது நாலு தடவை இழுத்துட்டு வந்து பெட்டு கீழே விட்டு திரும்பி திரும்பி போயிட்டு ஏறிப்படுத்துக்கிறான் அப்புறம் கடைசியா நல்லா செம்மயடிஅடிச்சு
நைட் சீக்கிரம் தூங்குறாங்க நல்லா இல்ல லேட்டா தூங்குறாங்க
அது நேத்து நைட்டு பத் த்து பத்தரைக்கெல்லா தூங்கியாச்சு
உஹம்
பத்திர மணிக்குள்ள எல்லாருமே தூங்கிட்டாங்க என் பொண்ணு மட்டும்தா முழிச்சிட்டு இருந்துச்சு
சரி
பொண்ணுமே வந்துட்டு ஒரு லெவன் லெவன் தேட்டி ஆச்சு தூங்கறதுக்கு த்துக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம்தா கொஞ்சம் நான் ஃப்ரீயானே ரொம்ப போராடி துணி வேற ஊற வச்சுட்டேன்னா ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு நான் வந்துட்டு துணி துவச்சு வியாழக்கிழமைக்கு காலையில் கையால் துணி துவச்சேன்
ஓ நிறைய துணியா ஆயிடுச்சா ஆஹ்
இல்ல குழந்தைங்களோட தான் என்னோடதும் கையில வாஷ் பண்ணுவேன் அ மாமியாரதா எங்க வீட்டுக்காரர்தா மிஷின்ல போடுவோம் அதா மிஷின் நகத்த முடியல ரொம்ப அதனால நம்ம கையாலயே தொவைக்கலா சும்மா ஒரு நாலு எந்த ஒரு ஒன்ன விட்டு ஒரு நாள்னா கூட நமக்கு அதுவே நம்ம மூணு பேர்து இல்லையா கொழந்தைங்களுது நம்மளதுன்ட்டு கொஞ்சம் அஹ் இது சுத்தமு ஆகு கையாள தொவச் சா மிஷின்ல தொவைச்சாலு நமக்கு வந்துட்டு எல்லா அலுக்கும் போயிடுதுன்றத சொல்ல முடியாது கையால ஓரளவுக்கு கொஞ்சோ திரு சியாருக்கு
அம்மா உங்குளுது பசங்களுதன்னா கம்மி துணியாத இருக்கு என்னோட பசங்குளுது குட்டி குட்டி துணிதானே சும்மா ஒன்னு ரெண்டு சேந்து ஆ போட்டு ஆமா ஆமா
க்கு என் பொண்ணு போற ஜட்டி எங்கவே அது எம் பையனோடது எதாவுது அந்த மாரி இருக்குறதுல்லா வந்துட்டு சேத்து போட மாட்டே அந்த லிக்கியூடோ இல்ல பவுட்ரோப் போட்ரோலியா அது கொஞ்சமா வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுல அப்டியே திலிம்பி அசைக்கி அலசி போட்டுடுவே
ஓ சேர் சேரி சேரி சேரி
இதுவுமே எங்க என்னுடைய ஹஸ்பண்ட் கூடையு எங் மாமியார் துணி கூட போட மாட்டே ஏனா அதுலக் கொஞ்சோ அழுக்கு ஜாஸ்தி இருக்கு இவுங்க ட்ரெஸ்லயு இது இதுவாகுல்ல அதுனால நார்மல்லாவே சாதாரணமாவே போடு மாட் ட்ட
புரிது புரிது
துவெச்சுப்பே ஒரு பக்கோ துணி வேற ஊருது இவன் வேற ஸ்கூலுக்கு கெளம்புல ரொம்ப இதுவா இருந்துச்சு அப்புறோ ஒரு வழியா எழுந்திருச்சு குளிடானா நா குளிக்க மாட்டே குளிக்க மாட்டே பல்லு வெளக்குடானாக்கா நா வெலக் ட்டேன் போயிட்டு பாத்ரூம்ல்ல உக் உக்காந்துட்டா நீ அடுச் ச்சடியில எனக் பாத்ரூமே வந்துரு ச்சு போ அடி சொல்லிட்டு போய் பாத்ரூம்ல உக்காந்து ஆவ்னவர் ஆயிடுச்சு அர மணி நேரோ முடுஞ்சுதாடா முடுஞ்சு
டைம் ஆயிடுச்சு உம்
உம் டைம் ஆயிடுச்சு ஒன்பதரை இன்னிக் பத்து மணிக்குதா அவுரு ஸ்கூலுக்கு
ஓ செரி செரி ஸ்கூல் எப்டி உங்களுக்கு கிட்டீங்களா இல்ல ரொம்ப தூரமா
ஸ்கூல் வந்துட்டு உங்களுக்கு நீங்க நடந்து போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளயே வந்துடு
உம் சேரிங்க
இங்கதா இங்க மா எப்டி சொல்றது ஒரு அர கிலோமீட்டர் அந்த மாதிரிதா இருக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா
பாத்தா அப்டிதா இருக்கு ஆனா ரொம்ப கிட்டீங்ளா
கிட்டதா உங்களுக்கு இப்டி ஒரு ரெண்டு தெரு மூணு தெரு சுத்தி போனாக்கா அது வந்துருது ஸ்கூல் வந்துடு
சேரி சேர் செரி
பசங்களுடைய ஸ்கூலு
ரொம்ப தூரோ ஆனா நா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரு கம்பெனி அந்த ஏரியாலதா இருக்கு ப்ச் அதனால அவர் பாத்து பாருன்னு நா இந்த சைடு சேர்த்து வுட்ட ஆனா அவர் இருக் இருக்கிறப்ப விட இல்லாதப்பதா எனக்கு நா போர மாரி இருக்கு
உம் அவருக்கு வேல முடிஞ்சதுன்னா பசங்களுக்கு வரும்போது கூட்டிட்டு வந்
இல்ல இல்ல அவரு அஞ்சரைக்குதா முடியு வர ஆறு ட்டு மணி ஆயிடு பசங்க வந்து நா பச ங்க வந்து நாலடரைக்கெல்லா வந்துருவாங்க வீட்டுக்கு
உம் உம்
சரி அவர்ருக்குறார் இல்லன்னு நெனைச்சுதா அந்த சைடு விட் ட ஆனா அவர் இல்லாதப்ப சில சமயம் நான் போய் விடுற மாரி இருக்கு பஸ்வர்லண்டுர் பச்சத்துல எதுக்காச்சு நான் தா நெறைய போய் விடுற மாரி இருக்கு ஆனா இங்கருந்து பஸ்ஸு புடிச்சு நா போய் ட்டு திரும்ப ஆட்டோ புடிச்சி நா ஸ்கூலுக்கு போவ ரெண்டு தடவ ரெண்டு வண்டி பிடிக்கிற மாரி இருக்கு
உம் உம் அது ரொம்ப தூரமா இருக்கே இப்ப இந்த வருஷ இப்பதான ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு வேற ஸ்கூல் சேர்த்துக்கலால்ல
அ நா என்ன நெனைச்சன்னா அவருக்கு அங்க வேல இருக்கு பசங்களையு அங்க சேத்துட்டா நம்பளுக்கு அந்த சைடு எங்கனா வேல கெடச்சா நாம எல்லா நாம்ப எல்லா அப்டியே போயிடலான்னு நெனைச்சோ
சரி சரி
பக்கமா எங்களுக்கு எதுவு இதாகல இப்போ பசங்களு அங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா படிக்கிறா அதனால விட்டுட்டோ சரி நான் அங்க வீடு மாத்தி மாத்தலா மா த்தலானா இ இங்க வந்து எனக்கு ரொம்ப வச் சதியாக இருக்கு வசதியா இருக்குன்னா அவர் இல்லன்னா கூட நா கொஞ்சொ மெயின்ல இருக்குறே அவர் இல்லன்னா கூட நா ஒரு சேஃபா இருக்கு சேஃப் வந்து பிரச்சன இல்ல எட்டு வீடு இருக் இருக்கு அதனால நா வந்து மொட்ட மாடியில இருக்கறதுனால அதோட பிர சன இல்ல எனக்கு முக்கியமா வந்து போக்குவரத்து பஸ் ஒரு பத்து மணி கூட கூட பஸ் வசதி இருக் க்கு பிரச்சன இல்ல மெ ஒரு மெடிக்கல் வேணா திடீர்னு மெடிக்கல் போலா ஒரு கடைக்கு போண்னா திடீர்னு கடைக்கு போலா திடீர்னு ஊருக்கு போற மாரி ஒரு சூழ்நில வந்தால கூட டக்குன்னு யாரையு எதிர்பார்க்க வேண்டா
எல்லாத்துக்கு வசதியா இருக்கு உங்களுக்கு
இப்ப நாங்க போயிட்டேன்னா எனக்கு டைமுக்கு பஸ்ஸு ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு மேல அந்த சைடு பஸ் இருக்காது
உம்
உ அந்த மாரி ஒரு சூழ்நிலை இதுன்னா கி ட்ட அதனா
அப்ப ஆட்டோ அந்த மாதிரி எதாவது பேசி பாக்கலா இல் யா ஸ்கூலுக்கு விட்றதுக்கு கூட்டு போறதுக்கும்
ஸ்கூல் பஸ்ஸு இருக்கு பஸ் பசங்களையும் அ பொதுவா பஸ்ல தா அம்ச்சு விடுவோ எப்பயாச்சு தா போற மார்ருக்கூ இப்போ திடீர்ன் பேரண்ட்ஸ் மீட்டிங் வெச்சாங்கன்னா இப்ப அவர்ருந்தாருன்னா அவர் கூடவே நா கெளம்பிடுவே ஒம்போது மணிக்
போம்போது அந்த எடந்தா வ வேல செய்ற எடோ அப்டின்னாக்கா நீங்ளு போயிட்லா
அவரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எங்கள பஸ்டாண்ட்ல விட்டுட்டாங்கனா நாங்க பஸ் ஏறி வந்துருவோ பிரச்சன இல்ல அப்ப அவர் இல்லாத அப்பனா நா இங்கிந்து பஸ் புடிச்சு ஸ் கூலுக் போயி ஆஹா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஆஹா பஸ்டாண்டுக் போயி பஸ்ஸா என்ன ஒரு ஆட்டோ புடிச்சு ஆட்டோக் நா நூர்ருவா குடுக்கணு அதுல போயிட்டு திரும்ப ரிட்டன் வரப்பயு எனக்கு ப் டைமுக்கு தா பஸ்ஸு இல்லன்னாத் திரும்ப ஒரு ஆட்டோ புடிச்சு அங்கந்து நூர்ருபா குடுத்து பஸ்டாண்டுக்கு வந்து பஸ்டாண்ட்லந் திரும்ப எங்க வீட்டுக்கு வர மார் இருக்கு
கொஞ்சோ கஷ்டோந்தா தூரமா இருந்தாலே
அதுவு அந்தட் அந்த ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு தா பஸ்ஸு எட்ரைக்கு பஸ்ஸு ஆனா எட்ரைக்கு அது வருதா என்னான்னு ஆஹ் எட்ரைக்கு வருதா இல்லையா என்னன் நம்புளுக் தெரியிறது இல்ல அதுதா
இது கவர்மெண்ட் பஸ்னா கொஞ்சோ மின்னப் பின்ன தாங்க வருது எல்லா நாளுமே கரெக்டா வருன்றது சொ சொல்ல முடியாது நானு எங்க நாத்தனார் வீட்டுக்கு போகுணு அப்டின்னாக் க்கா அது அந்த பஸ் வந்து டைமிங் சொல்லுவாங்க ஆனா அந்த டைமிங்க்கு ஒரு கால் மண் நேரோ இருவது நிம்ஷோ அதுவு எங்க மாமியாரோடைய அவசரத்துக்லா பொண்ணு வீட்டுக்கு போணு இல்ல எங்கியாவ்து அவுங்க சொந்தக்காரங்களுக்கு போணுனா கால்ல சுட தண்ணிய ஊத்துன மாதிரி காலைலருந்துதா டைம் ஆயிடுச்சு அங்க போணு மணி ஆயிடு ச்சி மணி ஆயிடுச்சி பஸ்சு வந்துரு மணி கிது மதியோ ஒன்ற ரெண்டு மணி பஸ் ஸ்க்கு காலைல அவுங்க ஒம்போது மணிலருந்து எ நமக்கு அலாரம் குடுத்துட்டே இருப்பாங்க
எனக்கு அப்படி குடுத்தாலே உண்மையாலுமே எரு எரிச்சலா வரும் ச்சு உண்மையா ஃப்ரீயா விட்ட வாச்சு அந்த டைமுக்கு அம் சுட்டுருவோம்
இப்போ அவங்க ஒண்ணுமே கெடையாது தல சீவீட்டு ஆல்ரெடி அவங்க பொண்ணு வீட்டுல அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கு அவங்க கிளம்புனா அவங் உங்கள மாத்திர பை மட்டும் எடுத்தா மட்டும் போதும் நம்மனா பசங்களுக்கு ஏன்னா அங்கேயே பசங்களுடைய ட்ரெஸ் வெச் ட்டுவாங்க ஆனா சின்னதாயிடும் பசங்க நம்ப பசங்க வளர்றாங்களே நம்பளோடைய வளர்ச்சி இவ்ளோ தா வச்சா வச்சுட்டு வந்தாக்கா சின்னத தா ஆயிடும் அதுவு அழுக்கு துணினா கூட செரி அவுங்க நடுவில எப்டியாவது வராங்கனா எடுத்துட்டு வந்துடுவாங்க துவச்சி அப்டினு அத விட்டுற்லா நா ஆரம்படா இருக்குற துணி இது பண்ணாதா இங்கே நமக்கு அவுங்களுக்கு ரொட்டீனுக்கு போடற போட்டு விடுறதுக்கு அதெல்லா சரியா இருக்கும் அதனால மருந்துல இருந்து அவுங்குளுக்கு பவுடர்ல இருந்து எல்லாமே நம்ப எடுத்து வச்சுட்டு போற மாரி இருக்கும் பிரா அங்கு போனாக்கா என்னோட நாத்தனாரோட மாமியாரு பசங்களுக்கு மருந்தெல்லா எடுத்துட்டு வந்தியாமா போறது என்னமோ ஒரு நாள் ரெண்டு நாளை
ஓ அவு அவுங்க வீட்லயும் மருந்து இருக்குல அவுங்க வீட்லயும் பசங்க இருக்காங்க இல்லையா
இப்போ வந்துட்டு ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற பசங்க நம்மளுடைய பசங்க வந்துட்டு ஒ கொஞ்சோ சின்னதே இல்லியா ம் இப்ப என் பையனுக்கு வாங்குறது நா என் பொண்ணுக்கு கொஞ்சோ கொஞ்சோ எம் எல் கம்மியா யூஸ் பண்ணிக்கலா அவங்க பசங்களுடையது நம்ப கொழந்தைங்களுக்கு கொஞ்சோ இதுவாகுல அதனால ஒரு சில டைம் யூ இல்ல அப்டினாலும் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய மருந்து வச்சிருந்தாங்க ஆனா அதுவே சும்மா ஒரு டூ பாயிண்ட் அஃப் ஃபைவ் எம் எல் அது மாரி இல்ல டூ எம் எல் அந்த மாரி போட்டு விட்டுருவே தண்ணி மாறுது இல்லையா நல்லா சளி புடிச்சிக்கும் சீக்கிரமாவே
ஆமா உண்ம உண்ம உண்ம
ரொம்போ வந்து படுத்து எடுப்பாங்க எங்க வீட்டுக்கார் அதுனாலயே வந்துட்டு அங்க போணுனாலே கடுப்பாவாங்க எங்க வீ மாமியாரு அங்க இருந்துட்டு நாங்க வரு சொன்னாக்கா மேக்சிமம் எங்கள வந்து அவுங்க பொண்ணு வீட் டுக்கு வரதுக்கு அவுங்க விரும்பவே மாட் டாங்க
ஓ அவ் ஏ
எங்க மாமியார் விரும்ப மாட்டாங்க பொண்ணுக்கு கஷ்டம் குடுப்போம் செலவு வப்போம் ஆனா பொண்ணு இங்க வரணும் இங்க வரவே மாட்றா லீவ்ல வரவே மாட்ற இருக்கவே மாட்ற எப்டி போன சனிக்கெழமதா வந்துட்டு போனாங்க திளிமியும் வந்து இந்த சனி கெழம வந்துட்டு போனாங்க
ம்
வராங்க நம்ம வரது எதோ சொல்ல அவங்க அண்ணன் வீடு அவங்க அம்மா வீடு வந்துட்டு போயிட்டு தானஇருக்கணு எதுவும் இல்ல அந்த மாரி நம்ம எப்பயாவது போம் பொறும் வரணு
புரியிது
நீ இத்தன மணிக்குலா வரவேண்டா அத்தனை மணிக்குலா வர வேண்டா நோய் நொய் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க வரன்
வேற என்னாலே தோழி அங்க கிளைமேட் எப்டி இருக்கு தோழி வெயிலா மழையா எப் டிருக்
எங்க நேத்தி கொஞ்ச மெயில் மழை பேஞ்சுது இப்ப வந்துட்டு வெயிலும் இல்ல மழையும் இல்லாம ஒரு மூடியா இருக்குல்ல அந்த மாரிதான் இருக்குங்க
ம் இங்க கொஞ்சோ வெயில் தா தோச்ச துணில்லா எப்பிடி காஞ்சிருச்சுங்களா
இல்லங்க தொவைச்சி பன்னெண்டு மணிக்கு மேலதா காயவே வச்சேன் துவச்சட்டேன் காலையில பத்து பத்தே காலுக்கெல்லா முடிஞ்சிருச்சு சரி பையன கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தமா தண்ணி வந்துச்சு ஆ பொண்ணுக்கு அதுக்கப்புற வந்து ஊட்டி பொ பொண்ணு கொஞ்சோ தூங்கல அதனா திலும்பி தண்ணில போய் நின்னா தண்ணில வ